ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் ஹாய் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ
ஆ ஆ நல்லா இருக்கோ ஆ நாங்களு சாப்ட்டோ மம் இன்னைக்கி என்ன என்ன பண்ணீங்க
இன்னைக்கி வந்து இன்னைக்கி வந்து எங்க வீட்ல வந்து சிக்கன் நீங்க
நாங்களு சிக்கன் பிரியாணி பண்ணோ ம் இன்னைக் டாபிக் வந்து ஃபேமிலி பத்தி நம்ம பேசலாமா
ம் ஓகே ஓகே
ம் ஆ உங்க ஃபேமிலில வந்துட்டு எத்தன பேரு நீங்க
நாங்க நாலு பேரு
அப்பயா உங்க பசங்க எத்தன பேரு
பசங்க வந்து ரெண்டு பேரு ஒரு பைய ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாலு பேரு நாங்க
ம் அம்மா அப்பல்லா ஊர்ல இருக்காங்ளா
ஆ ஆமாய்யா ஷா
ஆ இப்ப வந்துட்டு நல்ல பெரிய ஃபேமிலினா வந்துட்டு நல்ல ஒரு இதாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்துட்டு ஜாலியா வந்து இது பண்றது
ம்ம்
எங்கயாவது நம்ம வெளிய போறோன்னா எல்லாருமே சேந்து ஒண்ணா போறது
ம்
அந்த அந்த காலத்துலல்லா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கு போததெல்லா ஃபேமிலியா சேந்து நம்ம என்ன பண்ணுவோ டூருக்கெல்லா போவோ வர்ஷ வர்ஷோ
ஆமா
அந்த மாரி நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலில சின்ன ஃபேமிலில வந்துட்டு இப்ப அதெல்லா வந்து கம்மிய ஆயிடுச்சு ஃபஸ்ட்லா என்ன பண்ணுவாங்ளா எல்லாரு இருப்பாங்க எல்லாரு வந்து இது நா வேனு மா காரு மாரி புடிச்சு எல்லாமே ஷேர் பண்ணி வந்துட்டு போவாங்க இப்ப வந்துட்டு அதெல்லா வந்து கம்மியாருச்சு ம் நெறைய டூருக்ல்லா போவாக அடிக்கடி வர்ஷத்துல ஒரு டூர் எப்டியாவது போயிருவாக பிள்ளைகள பிள்ளைகளோட சேர்ந்து கூட்டிட்டு ஜாலியா சின்ன சின்ன ஒன்டே ட்ரிப் கூட இப்ப அப்பல்லா போவோ போவாக எங்க ஃபேமிலிலலா எப்டினா ஏதாது லெமன் சாதோ அந்த மாரி செஞ்சி கட்டிட்டு எங்க ஊர் பக்கத் பக்கத்துல இருக்ற சின்ன சின்ன ஊரு பீச்சே இந்த மாரி அதுக்கெல்லா பேயிச்சி நாங்க வந்து சுத்தி பாப்போ நல்லா வந் து அதெல்லா வந்து பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அத வந்து கிடைக்க மாட்டேங்கிது
இப்ப உள்ள புள்ளைகள் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க நமக்கு க்குன்னா நம்ம ஃபேமிலியோட சேந்து போணு பசங்க நம்மளே இப்ப பெரிய பசங்களா ஆயிட்டோ அப்ப சின்ன பசங்களா இருப்போ பெரிய பசங்கள் ஆயிட்டோ இப்ப வந்து நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம குடும்பத்ல இப்ப நாலு பேர் ஆயிட்டோ அவங்க குடும்பத்துல நாலு பேர் ஆயிட்டோ அவுங் குடும்பத்தில நாலு பேர் அப்டிங்கும் போது ஒன்னு சேர முடிய மாட்டேங்குது இப்ப நம்ம குடும்பமே பெ நாலு பேருங்கற போது பெரிய பட்ஜெட் ஆயிருதா அதனால நமக் கு வந்து இதுங்க மாட்டேங்கு
இல்ல அப்பப் நா என்ன சொல்ல வரேனா அப்போல்லாம் வந்து நம்ம அப்பேலா வந்து போனே இருக்காது நம்ம அம்மா நம்ம எங்கேயாவது நம்ம இந்த மாரி டூருக்கு வெளியே கூட்டிட்டு போனா மட்டுத வந்துட்டது நம்ம வந்து அந்த இடங்களை பாக்க முடியும் இப் இப்ப என்ன பண்றாகனா போன்லயே அந்தாந்த எடங்கள்லெல்லா பாத்துறாங்க ஓ இந்த எடன்னா இப்டிதா இருக்கு இந்த எடன்னா அப்டிதா இருக்கு அப் அப்டிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கிறாங்க முன்னாடியே நம்ளுக்கு அந்த வாய்ப்பு புல்லா கெடைக்கவே இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அம்மா எங் எங்க கூட்டிட்டு போறாகளோ கூட்டிட்டு பேய் அங்கேயே அப் அப்ப பாத்தாதே அந்த கண்ணுக்கு வந்து இயற் கையா உள்ளதெல்லா வந்துட்டு நம்ம வந்துன்
அந்த காலத்துல வந்து சொந்தோ பந்தோ ரொம்ப இணை பாசத்தோட இருப்பாங்க டெச்சிங்ல இருப்பாங்க ஏதா ஒன்னுன்னா ஓடி வருவாங்க நமக் கு ஒன்னுன்னா ஓடி வருவாங்க ஐயயோ இப்டியாச்சா அக்காவாச்சே நம்ம தங்கச்சியாச்சே கூட பிறந்தகளாச்சே தம்பி ஆயிச்சே அப்டின்னு சொல்லிட்டு அம்மாவ அப்பாவாச்சே
ம் அப் இப்ப இப்ப வந்து க இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு இப்ப வீட்டுல ஒரு க கல்யாணோ வச்சிக்கோங்களே நம்ம வந்து ஊரு ஊரா ஃபஸ்ட்ல்லா கூப்ட்டு போவோ பஸ்ஸு பிடிச்சு அந்த மாரி கூப் ட்டு போய் இப்பெல்லா என்னா பண்றாங்கன்னா போன்ல வாட்ஸ்அப்ல அமுச்சு வுட்றாங்க பத்திரிகிய வர்றவங்க வாங்க அந்த மாரி இப்ப ஆயிடுச்சி ஒரு டச்சே இல்ல நேர்லப் பாத்து பேசி ஒரு இது பண்ற இதுவே கலா அந்த இது இதுவே இப்ப கொஞ்ச கொஞ்சமா வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது இப்ப ரொம்ப சொந்தக் காரவக நெருங்குனவக அப்டிங்கற பச் சத்துல வந்துட்டு என்ன பண்றாக போயி ஒரு கூப்ட்டுட்டு பக்கத்து ஊர்ல இருக்காகளா கூப்ட்டு வந்த அப்ரோ ரொம்ப தூரத்துல லாங்ல இருக் குவகளுக்லா வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுச்சு விட்டுட்டு இருந்துறாக அந்த மாரி ரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்டிங்கறது வந்து அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சொ கம்மியாயிடுச்சு அப்பைல்லா என்ன பண்ணுவாகன்னா பஸ்ஸு புடிச்சு போயி அங்க இருந்து அவுகளா நாலு சொந்தங்கள கூப்ட்டுட்டு அந்த மாரி வந்துட்டு பண்ணிட்டுருப்பாக இப்ப வந்துட்டு அதுல்லா இப்ப பாக்கவே நம்ம முடிய மாட்டேங்குது குடும்பங்கள்ல இப்ப அந்த மாரி
அந்த மாரா நம்ம மிஸ் பண்றோ நம்ம பசங்க வந்து இப்போ யாராது தூர சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்தா அம்மா இவங்க யாருன்னு கேக்குறாங்க நமக் தெரியுது நம்ம பக் க்கத்து வீடு நம்ம வ வி பொறந்த வீட்லருந்து பக்கத்து வீட்ல வந்துருக்காங்க நம்ம வந்து தூரோ சொந்தக்காரங்க நா அப்டி சொல்ல வேண்டியதா இருக்கு நமக்குன்னா வந்து நம்ம வீட்டுக்ளே இருப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க தூர சொந்தக்காரங்க என்னைக்காது ஒருநா இந்த மாரி வரம்போது நமக்கே இப்ப நமக்கு தெரிஞ்சுரு நம்ம அவகளுக்கு தெரிஞ்சுர்றோ நம்மோ அறிமுகோ ஆயட்றோ ஆனா வந் து இந்த பசங்க வந்து நம்ம என்ன பண்றோ ஊருக் கடந்து செல பேர் வந்து ஊர் கடந்து ஊரே போயிருவாங்க செரியாம பேய்ரு அந்த இதே இதே அழிஞ்சு பெயிரு
ஆமா அவங்களுடைய அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக் கெடைக்காம போயிருது அவங்களுடைய இதுவே அத னால வந்துட்டு இப்ப நம்ம அந் அந்த காலத்துலலா பெரியப்பா பெரியம்மா சித் தி சித்தப்பா அப்டின்ட்டு ஒரு வீட்லதே இருப்பாக இப்ப வந்து என்ன பண்றாக சித்தப்பா எங்க வேல பாக்குறாகளோ சித்தி ஃபேம் சித்தப்பா ஃபேமிலி அங்கே போயிறாக பெரியப்பா எங்கே வேல பாக்றோக பெரியப்பா ஃபேமிலி அந்த பக்கோ போயறாக இப்ப ஒரு கூட் ட்டு குடும்பத்த கூட நம்ம உண்மையில பாக்க முடியல இந்த கூட்டு குடும்பங்குறது வந்துட்டு எவ்ளோக் கெவ்ளோ வந்து
ஏனா புரிதல் இல்லாம இருக்குறாக உண்ம இருக்க மாட்டீங்குது ஒருத்தருக்கொரு த்தரு விட்டு குடுக்கறது இருக்க மாட்டேங்குது எல்லாத்துக்குமே போட் ட்டி பொறாம வருது
ஆமா அந்த காலத்துலல்லா விட்டு குடுத்துட்டு போயிருவாக அந்த காலத்துலல்லா ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஒரு த்தவங்க வந்துட்டு எத்தன ஒரு நாலு அஞ்சு பிள்ளயாது பெத்துருவாங்க அந்த அஞ்சு பிள்ளயுமே என்னப் பண்ணுவாங்க சித்தி சித்தப்பா மாமா மாமி அப்டி உள்ளவுங்க அப்டி வளத்துருவாக இப்போ ஒரு புள்ள நம்மளால வளக்க முடியுதா சொல்லுங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளக்காறோ அவுக சோறு ஊட் டி இவுக சோறுட்டிதா அந்த பிள்ளைகள வளர்ப்பாகலே நாளு பிள்ள கஷ்டமே தெரியாது அப்ப உள்ள நாலு பிள்ளைக பெத்து வளக்குறது அவுகளுக் கஷ்டமே தெரியாது
அது மாரி அந்த பிள்ளைக வந்து இருக்குற எடமே தெரியாது எப்டியோ வளந் துருங்க வளந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்பறந்தா நம்ம கண்ணுக்கே தெரியுங்க ஆனா இப்ப உள்ள பசங்க வள சீக்கரோ வளரவு மாட்டேகுதுங்க நம்மள போட்டு சத்தாயிச்சுட்டே இருக்குதுக நமக்கு தெனமு வீட்ல எனப் பண்றோ ஒரு போராட்டந்தே தெனமு ஒரு நாள்
அ அ ஒரு புள்ளைய வளக்குறதுங்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ஒரு புள்ளய பாக்குறதுக்கு அப்பெல்லா வந்துட்டு பத் துப் புள்ளைய வந்துட்டு ஒரு அம்மா பாத்தாக இப்ப ஒரு புள்ளய பாக்குறதுக்கு பத்து அம்மா பெரியம்மா சின்னம்மா அ மாமா மா நி நன்னா நன்னி தாத்தா பாட்டி இவுகல்லா தேவப்படுது இந்த ஒருப்புள்ளய வளக்கறதுக்கு என்ன அந்த மாரி இப்ப குடும்பங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்குறது வந்து எவ் எவ்ளோ ஒரு நல்ல ஒரு விஷயங்கறது
ஆ அவுங்க இருந்தா அ பசங்களுக் வந்து இது இதே நம்ம துடிச்சி போ
ஆ ஆ சொல்லுங்க சிஸ்டர்
எதுமே இருக்காது அந்த பசங்களுக்கு
ஆ இப்
அதனாலதா அந்த காலத்துல வந்து ஓம்போது புள்ளைகளையு பெத் த்துர்காங்க ஒம்போது பத் பன்னெண்டு புள்ள கூட பெக்குறாங்க எனக்கு தெரிஞ்சி ஒருத்தவுங்களுக்கு பன்னெண்டு பசங்க
ம் எனக்கு தெரிஞ்சி அவுங்களுக் பதினஞ்சி பசங்க அது அப்பல்லா வந்துட்டு ஆ கோழந்த சீக்கிரமே அந்த அப்பல்லா வந்து அவ்ளோவா டெக்னாலஜி வரவேல்ல வரவேல்ல வளரலல்ல அப்ப வந்து என்ன பண்ணு ஆ கொழந்த பெ எறந்து பேயிருமா இப்போ பதினஞ்சி புள்ள பெ பெத் க்குறாங்கனானா இப்ப வந்துட்டு அதுல வந்து ஏழு பிள்ளைங்க அந்த மாரிதா பாதிக்கு பாதியா இரு அப்ப பாதி பிள்ளைங்க எறந்து போய்ருமா அப்பெல்லா வந்து அந்த டெக்னாலஜி இல்ல ஸ்கேனு அந்த மாதி அப்டி எதுவுமே கெடையாதுங்கிறதுனால அந்த மாரி அந்த மாரில்லா கூட இருக்குது அப்பல்லா கவல் அந்த குடும்பங்கள்
த எடுக்கறதுக்கு நூறு ஸ்கேனு நூறு வாட்டி டாக்டர் செக்கப்பு என்ன ப்ரெக்னன்ட் ப்ரெக்னன்ட் ஆனதுல இருந்து இப்ப க அது என்னாது புள்ள பொறக்குற வரையு நமக்கு ரொம்ப சிக் க்கலா இருக்குது என்ன ஒரு புள்ள உண்டா உண்டாருதே பெரிய கஷ்டமா இருக்குது அந்த புள்ளைய உண்டாயிட்டா அத பெறதுக்குள்ள க ஒரு வழியா
ம் ஆமா
ஆயிருவோ அதுக்காக
ஆமா
உயிர் போயிருது து நம்
ஆமா
உங்ளோடைய இதுவு சந் சந்தோஷோ
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
இது நம்ம வந் இது ஒன்னுமே சொல்ற மாரியே கெடையாது எதுவுமே நம்ம சொல்ற மாரி கெடையாது மின்ன அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு கம்பேர் பண்ணவே முடியாது நம்ம
ஆமா அந்த காலத்லயே வந் து ஹாஸ்பிட்டல்க்கே போ மாட்டாங்கலா ஸ்கேனே பாக் பக்க மாட்டாங்களா வீட்லதா பிரசவோ பாப்பாங்களா பெரியவுங்க அந்த மாரிலா வந்து ட்டு இருந்திருக்கு இப்ப ஒரு டெலி ஒரு டெலிவரி ஆகதுக்கு எவ்ளோ செலவாகுது தெரிமா ஒரு லட்சோ ஒரு டெல் ஆ நார்மல் டெலிவரியா வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒரு லட்சோ அந்த ஒரு வருஷோ அந்த பத்து மசோ செக்கப்புக்கு அதுக்கு ஓரு அம்பாதயிர வந்துரு போல மாத்தரை அயன் டேப்லெட் அந்த டேப்லெட்டு ஸ்கேனுு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அப்டினு சொல்லிட்டு அந்த மாரி நம்ம வந்துட்டு அப்போ உள்ளத்தெல்லா அப்ப உள்ளதெல்லா நம்ம இப்ப நினச்சு பாக்கு போது நம்மளுக்கு என்ன தோணுதுனா நா அந்த காலத்லயே நம்ம போயிரலாமா
ம் அந்த காலோ மாரி இந்த காலோ இருந்திருக்கலாமேங்கற மாரி தோணுது
ஆமா
ன எத்தன பிள்ளைகளனாலு சமாளிச்சிருவாங்க இன்னைக்கு ஒரு பிள்ளைய சமாளிக்க முடியலா நம்ம வீட் வச்சுக்கிட்டு அது ஒரு ரெண்டு புள்ள மூணு புள்ள இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது
ம் ஒரு புள்ள இப்ப மூத்த புள்ளைய வந்து ரெண்டாவது புள்ள பாத்துக்கறமா ரெண்டாவது புள்ள வந்து அடுத்த புள்ள பறதையே பாத் பாத்தூக்குருமா அந்த மாரி பா த்துக்கிறது விட்டு குடுக்கறது ஒரு இது ஒரு பாசோ ஒரு இது இரு க்கு அந்த புள்ளைகளுக்குள்ள இப்ப உள்ள புள்ளைகளுக்கு
சோ எல்லாமே தெரியிது
எஷ்டாமே இல்ல ஆமா இப்ப உள்ள புள்ளை என்னன்னா சண்ட போடுதுங்க உ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற ஆமா என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டிகிறாக செரி அம்மா வந்து சொல்றாங்க நம்ம அந்த பேச்சு கே ப்போ அத மதிச்சி நடப்போ அந்த ஒரு இதுவே வந்துட்டு இப்ப உள்ள புள்ளைகளுக்கா இருக்க மாட்டீங்குது இப்ப உள்ள சூழ்நில சூழல் வந்து